ஹலோ
கேக்குதாங்க
கேக்குதுங்க
நன்னா கேக்குதாங்க
சூப்பரா கேக்குதுங்ங அக்கா கால் பண்ணாங்களா
ஏங்க அது விடுங்க அத பத்திலா பேச வேண்டா இப்போதைக்கு நம் கதைக் கி வருவோ வாங்க
ஓகேங்க ஓகேங்கே நம்ம யூஸ்லெஸ்டாண்டு பத்தி பேசிட்டோ
ஆ இருங்க இருங்க நா அத கண்டின்யூ பண்றே லைக் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குங்க ஒரு சாரு என்ன புடிச்சு வாட்டி வதப்பாரு சும்மா சும்மா சும்மாவே என்ன எப்ப போன எ பேர சொல்லி
அது எப்டிங்க நீங்ளே மாட்டிக்கிறீங்க ஸ்கூல்லயு செரி காலேஜ்
அது கொஞ்சோ அப்டி ஏங்க நா வாங்கிட்டு வந்த வர்ரோங்க யாருக் கெடக்காது எல்லாமே நா எனக் மட்டுந்தா கடவுள் வந்து அமச்சு குடுத்துருக்காரு நீங்கல்லா பொறாம படுவீங்க அந்த அல
அது ஏதோ உண்மதா
ஆ இருங்க சொல்றே அந்த கதயபோது முழுசா முடிக்குறே லைக் வந்து சும்மா சும்மா என்னயே நோன்டினுக்குறாரு அவரு நம்ளுக்கு எப்டி ஆகு வெறியாவுமா இல்லயாங்க வெறி ஆய்ட்டு வெறி கடுப்பு ஆகுலங்க வெறி ஆகுலங்க
ம் ஆமா ஆமா
ஆ அப்ப என்ன பண்ணனா இந்த மாரி வந்து மைக்கான் பண்ட்டு யார்ரா இவரு சும்மா சும்மா கடுப்பேத்துராரு அப்டினு பேசிட்டங்க அவரு கிளாஸ்லயே
அய்யூயோ கேக்லயா அவர்கு கேட்ரிச்சா
ஏங்க நீங்க வேற பயத்துல கட் பண்ட கிளாச அட்னன்ஸ் போட மாட்டாங்க திரிப்பியு நா பண் ணே ரீஜாய்ண் குத்த இன்னமா சக்தி எதோ பேசிட்டு இருக்க உ இன்னா இன்னம்மா ஏதோ பேசிட்ருக்க அப்டின் சொன்னாரு
ம்
அதுக்கு நா சொன்னே சர் கோல்டு ஆயிச்சு சரி இங்க ஒரு மாரி இரிட்டேட்டிங்காயிருந்தது அதனால தா அத புச்சி திட்டிட்யிருந்தே சார் மத்தபடி உங்லலா யாரு எதுவு சொல்லல சார் செரியான ஏங்க எல்லா சிரிக் ஆ
நா வந்து இப்டி மாட்டியிருந்தா கூட பரவால்ல ஆ எப்டி சொல்றது ஒரு வாட்டி தப்பிஷ்டாங்க நெட்வொர்க் இஷ்யூ அந்மாரி சொல்லி தப்ச்சிர்லா ஒரு வாட்டியின்ன பண்டாங்க நா கிளாஸ்ல்லா ஒக்காந்துர்ந்த நா பாட்னு சைட்ல ஒக்காந் ஏதோ பண்டுயிருந்த கூப்ட்டாங்க கிளாஸ் கூப்டாங்க பவித்ரா ரீட் த ரீட் த புக்குனு அப்டின் சொன்னாங்க எங்கிட்ட புக்கே இல்ல ஒன்னுமே இல்ல பா னு அட்னன்ஸ்க்காக ஒக்காந்துட்ருந்தே என்னா பண்றது தெர்ல டக்குனு வெளிய போயிட்ட வெளியே போய்ட்டு உள்ள வந்தே வெளியே போய்ட்டு உள்ள வந்தே வெளியே போய்ட்டு உள்ள வந்தே நீ பேசவே வேணா படிக்கவே வேணா அப்டின்ட்டாங்க கேட்டா நெட்டுவொர்க் இஷ்யூ
ஐயோய்யோ
ஐயோ ஐ
ஆ
டீச்சர்ஸ்கெல்லா தெரியு ஆனா ஸ்டில் ஏதோ போழச்சி போங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஒன்னு பண்ண முடியாது நேர்ல வாங்க வெச்சிக்கிறே அப்டிதா நெனச்சிர்ப்பாங் உங்க ஸ்கூல்ல ஃபன்னியஸ்ட் மெமரி எதாசுயிருந்தா இருக்கா
ஃபன்னியஸ்ட்டு மெம்ரி மாட்றதுல்லா நா மட்டுதாங்க அதுதா இருகதுலே ஃபன்னியஸ்ட்டு ஈவன் அந்த இன்வால்மென்ட் அந்த அதுகோ நா அந்த ஒரு சுச்சிவேஷன் நடந்திருக்கு அதுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது லைக் நானாட அதுல இரு ப்பா அப்டின்ற மாரி இருக்கு செரியா அப்டின்ற போது ஆ எல்லாத்துக்கு நா மட்டு தா மாட்டுவே ஒண்ணுமே இருக்காது போய் அழகா பிரின்சிபல் ரூம்ல போய் நிப் போ அப்டியே ப்ரௌட் எல்லகேன்டா இருக்கு நாங்க தா நம்மதா அப்டின் சொல்ட்டு ஐயோ ஐயோ சேரி ஆ இந்த மாரி கேமரா சும்மா கேமரா ஆன் பண்ண சொல்லுவாங்க அழகா அக்கா நா பண்ணுவே நைட்டிய போட்டுகோங்க நைட்டிய போட்டு மேல ஒரு எப்பமே ஸா ஷால் வியர் பண்ணும் சார் நல்லா பவுடர்ல்லா பூசி போட்டு அழகா போய் ஒக்காருங்க சும்மா சும்மா கேம்ரா ஆன் பண்ணு கேம்ரா ஆன் பண்ணு இல்லனா யாருனாச்சு நமக்கு கிளாஸ்ல வந்து கொஸ்டின் கேப்பாங்க மா நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ரீட் பண்ணுங்க லைக் அதெல்லா கவனிப்பு மேம் ம்ச் நமளுக்கு ஆன்சர் பண்ண டக்குன்னு வராது
ம் அப்பனா பின்னாடி ஏதாச்சு கோயில்ல போ சாமி பாட்டுலா போட்ருக்கு
அது இல்லாம நாடுல ஆஃப் பண்ட்டு ஆஃப் பண்ட்டு சர் சர் நெ நெ டே வ க் ஷ் ஐயோ ஐயோ
சார் நெட்டு வர்ல சார் எதுமே கேக்கல அப்டின் சொல்ட்டு சொல்ட்டுயிருக்கும் போதே ஃபேன் சுத்
ஆ செரியான காம்டிங்க
ரொம்ப கஷ்டோங்க ஆன்லைன் கிளாஸ்னா
ஆ எங்க அதுவே நல்லாயந்துச்சுங்க ஜம்முன்னா அது பண்டுட்டு வண்டிருக்கேன்ல்ல அ சீரியல் பாப்பேங்க அழகா உக்காந்துட்டு டைமுக்கு டைமுக்கு சீரியலு
உம் ம் ஓ நீங்க சீரியல் கேசா நா சீரியஸ் கேசு புல்லா இந்த சீரிஸா பாத்து சீரிஸ் எதுவு பாக்க மாட்டீங்களா
இப்ப பாப்பங்க இப்ப கொஞ்ச நாள் வந்து சீரீஸ்னா எந்த மாரி சீரீஸ் நீங்க பாப்பீங்க
நா ஆக்க்ஷன் ஃபிரிக்க்ஷன் த்ரில்லர் அப்படிதா பாப்பே
அது சேரி எனக்கு அப்பனா சீரியஸ் னகூட என்னன்னு தெரியாதுங்க ம்ச் நா ரீஸ்
நாதா அப்பவே சொல்லிட்டேன் இல்லங்க நீங்க தா பிஞ்ஜி நீங்கல்லா பிஞ்ஜி
இப்பதா வந்து ரீசென்ட எதவு பாத்தே அதுவு எனக்கு இங்க ஹாஸ்டல்ல இருக்கதா போரு அடி ம்
இருக்கும்போது நீங்க அவ்ளோ அமைதிய நா நினச்செருந்த சத்தியமா ம்ச் அந்த பேஸ் கட்டும் சேரி பேஸ்கட்டு சரி அந்த ட்ரெஸ்ஸிங்கு சேரி அந்த கேரக்டரு சேரி ஆனா இப்ப வந்து அது அப்படியே டோட்டலா அப்படியே அப்பப்போ ஆபோசிட்டா அகேன்ஸ்டா அவ்வளோ அளகா இருக்கு
அப்பிடியே எப்படின்னு நெனைக்கிறீங்க
அதுக்கு அப்பாற்பட்டு இருக்குதுங்கனு சொல்ல வல்லீங்கே சொல்ல வல்லீங்ளே
ரைட்டுங்க சேரி உங்க ஸ்கூல்ல எதாச்சி ஃபன்யா இப் அப்டின் நளந்தருக்கூ நடந்துருக்காங்க
ம் ஃபன்னியாவா எங்க க்ள நாங்க டுவல்த்து படிக்கும்போது ஒரு மிஸ்ஸூ அவங்க செரியான ஹைட்டா இருப்பாங்க கொஞ்சோ ஃபேட்டா இருப்பாங்க ஓக்கேவா அவங்க நேம் வந்து வேண்டா அவங்க வந்து எப்பமே அவோட ஸ்லிப்ப ர் வந்து ஒரு எப்டி சொல்றது ம் அந்த ஸ்லிப்பரு நார்மலா வெளிய யூஸ் பண்ற மாரியே இருக்காது அவங்க போட்ற ஸ்லிப்பரு ஃபுல்லா இந்த பாத்ரூம்கு யூஸ் பண்ட மாருக்கூ புல்லா ஸ் லிப்பரு அதுவு நாங்க கரெக் எல்லா லஞ்ச்பிடியல்ல உக்காந்துட்ருப்போண அந்த ஸ்லிப்பர் தனியா கயிட்டு வச்சுருவாங் ஐ எங்களுக்கா அந்த ஸ்லிப்பர பாக்குறதா இல்ல சாப்பாடு சாப்புட்றதா அப்டிதா இருக்கூ அந்த ஸ்லிப்பர்லா பாத்தா
ஆ
அது ஒரு மாரி ஃபன்னியான மொமண்ட் டீசஸோட ஸ்லிப்பர பாத்து ஆனா அவங்க ஸ்லிப்பர் ஆல்மோஸ்ட் அப்டிதா இருக்கூ அவங்களுக்கு போட்டோ கூட உவ எடுத்து கூட அனுப்பி வுர்ற
அது ரைட்டு சூப்பரு அது இந்த மாரிங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் க்ளாஸ் ஒக்கே வா ஸ்பெஷல் க்ளாஸ் வச்சாங்க என்னன்னா ஆ அன்னக்கி கெமிஸ்ட்ரி க்ளாஸ் இதுதா வந்து கெமிஸ்ட்ரி சார் இருந்தா நானு லெசன் எத்துக்கர அந்த டைம்ல நா இல்ல நா ஏ ஃப்ரெண்ட்ஸ் நடத்தை சிமாரி இதே மாரி வந்து லெசன் எடுத்துட்டே இருக்காங்க அப்றோ என்னாச்சு ஆ நடுல வந்து இவகார ஒவ்வொத்தரா ரெஸ்ட் ரூம் கேட்டு போயிட்டு வராங் போன ஒரு கேள்ஸ் கூட ரிட்டன் வர்ல ஈவன் ஸ்பெஷல் க்ளாஸ் வந்து சிக் ஆ ஃபைவ் தேட்டிக்கு ஆரமிச்சு செவனோ க்ளாக் வுடு ஓக்கேவா நைட் டைம்ல
ஓ மை காட்
சிக்ஸா சிக்ஸ் ஓ க்ளாக் போனவங்க சிக்ஸ் ஃபாட்டி ஃபைக்கு க்ளாஸ் ரூம்க்கு வராங்க அவரோட ரியாக்ஷன் மட்டு பாருங்க வெள்ள நிக்க வச்சுட்டு மா பாத்ரூமு பாத்ரூம் கழுவிட்டு வந்தீங்களா
ஆமா நானு அந்த கேள்விதா கேட்ருப்பேங்க இப்ப நா வந்து ஒரு எடத்துல ஸ்டாஃப்பா இருந்தேனா பாத்ரூம் கழிவுட்டு வந்த எவ்ளோமா
எங்க எங்கஸ் அவர் ஒர் இத்தனைக்கு வேற ஸ்டாஃப்பா இருந்தா கீழ நிக்க வச்சு ப்ரின்ஸிபல் ரூம்க்கு போய்ட்டு இந்த மாரி பண்ணாங்க அப்டின் சொன்னா ஆனா அவுரு வந்து செரி ஃபண்ணுங்க உக்காந்து மா எல்லா முட்டி போடுங்க பஸ்ட்டு முட்டி போடுங்க சொல்ற அப்றோ
ம்
சார் முட்டி ஆமா ஏ ஃப்ரன்ஸுலா சார் முட்டி கூட போட்ரோ சார் ப்ரின்ஸ்பல் ரூமுக்கு இட்னு போகாதிங்க சார் மா சும்மா சொன்ன போமா அதுக்குனு ஒரு க்ளாஸே வேஸ்ட் பண்ட்டிங்கலேமா யாமா இப்டி இ வீங்க வணான் சொல்லிருந்தா கூட
த்ரூம்ல போயிட்டு கட்டடிச்சிடாங்களா
ஏங்க கட்டச்டு ஜாலியா அங்க அந்த ஃப்ளோர்ல வந்து அங்க நாங்க இருக்கற ஃபளோர்த்துல கிளாஸ் போயிட்ருக்கு ஐந்தாவது ஃப்ளோர்ல ஃப்ளோர் அ இன்னொரு ஃப்ளோர்ல வந்துதா அ ரெஸ்ட் ரூம் போணு அதல்லா வந்து எங்களோட லோயர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்
பிரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க அவுங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா
நோ நோங்க லோயர் கிளஸ் பசங்க இருப்பாங்க அவுங்க ஃபோர் ஓ கிளாள் ஈவினிங் போய்டுவாங்க அந்த பிளாக்ஸ் எல்லா லாக் போட்ருப்பாங்க அந்த ஃப்ளோர்லல்ல ஃப்ல்லா நாங்க என்ன பண்ணுவோ அங்க இருந்த ஈவன் கேமரா இருக்குங்க அந்த ஃப்ளோர்லல்ல அப்ப கூட அது கண்டுக்காம நா என்ன பண்ண அந்த இடத்துல நின்னு பேசிட்டு விளையாடிட்டு ஒருத்த மேல தண்ணி ஊத்திட்டு
அது வேற தொடச்சிட்டு காயஞ்சிட்டு வரணும் இல்ன்னா நம்ம செத்துருவோம் சார் கிட்ட
ஆ அவ்ள தான் அவர் அவர் சொல்லி சாவடிச்சுடுவாரு பா இத்தனைக்கும் அந்த கிளாஸ் பாய்ஸ் இல்லன்னா கூட நமக்கு அந்த அந்த பீ அ அவங்க எதானா சொல்லும்போது டிஸ்கஸ்டிங்கா இருக்காதுங்க ஆனா வந்து எல்லாரும் இருப்பாங்க ஐ மிஸ்டி கிளாஸ் பாய்ஸ் எப்டின்னா பேச மாட்டாங்க அவ்ளவா ஆனா அவனுக்குள்ள பேசி எங்களை ஓட்டிபானுங்க
ஆ ஐயோ பசங்களே பாதிபேரு அப்டிதானுங்க ஆனா எல்லாரும் கொற சொல்ல முடியாது
கரெக்டுங்க ஆனா வந்து மோசமானவங்க எல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் சார் அந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்றம் வந்து இப்போ யாராச்சும் ஒரு ஸ்டாப் எங்களுக்கு புடிக்கலன்னா நாங்க நம்ப பண்ணுவோம் தெரிமா அவுங்க போலயே இன்னொருத்தி மிமிகிரி அதெல்லா பண்ணுவாங்க இவுங்க இப்டிதான் நடந்து வருவாங்க இப்டிதா பேசுவாங்க ஏய் அதுவேர சூப்ரா பண்ணுவாங்க எல்லா அவுங்க போல்யே லைக் அவுங்க வந்தா உடனே இப்டில்லா பண்ணனு இப்டில்லா பேசணு அப்டி சொல்ட்டு இப்டி தாங்க இன்னொன்னு இன்னொரு சம்பவம் என்னன்னா இந்த மாரி ஒரு ஒரு எங்க சார் வர்றத்துக்கு முன்னாடி நாங்க ப்ரேயர் பன்னுன்னு சொல்வார் அவர் நானு ஏ பிரண்டு பிரே காட் கிட்ட ப்ரே பண்ண ஐ மீன் நா நானா இருக்கும் அது லைக் அந்த மாதிரி அது மார் பேசும்போது வந்து என்னாயிச்சு ஆ ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு ப்ரே பண்ணாம விளையாடிட்டு இருக்கே பின்னாடி ஓல்டு் கிளாஸ் ப்ரே பண்ணது நானும் அவ்ளு தண்ணி ஊத்தி விளையாடி
துண்டா மாட்டிருப்பீங்களே
தொக்கா மாட்டணுங்க ஏங்க பின்னாடி அழகா நிக்கவச்ட்டாரு லைக் அந்த டைம்ல கோவாடினேட்டர் வராரு எங்களோ எங்களுக்கு தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப பழகப்பட்டவர் ரொம்ப நெருக்க க்கமானவர் அவர்கிட்ட போட்டுவுட்டார் போட்டு உட் சரிங்க பைங்க
ஆ பைங்க